தோழி
வணக்கம் சகோதிரி மதிய வணக்கம்
மதிய வணக்கம் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேன் தோழி இன்னக்கி என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி
இன்னைக்கிங்ளா இன்னைக்கு வந்துட்டு எதாச்சு ஜென்ரலா பேசுவோங்ளா இல்லாட்டி நம்ம வீட்ல வந்து இந்த இது யாருக்காவ்து ஒடம்பு சரியில்ல சோ இந்த கை வைத்தியல்லா பண்ணுவோல இங்க வீட்லருந்து அந்த மாரி எதாச்சு டாபிக் பேஸ்லாங்ளா
ஆ செரிங்க தோழி அதாவ்து வீட்டு வைத்திய முறைகள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஆ ஓகேங்க
ஆ இன்னைக்கு நம்மளுடைய சமையலறையில வந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த காலத்திலயே வந்துட்டு சொல்லுவாங்க அஞ்சரைபெட்டியில இருக்கக்கூட் டிய ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குன் சொல்லிட்டு அதுல வந்து நம்ம ஒவ்வொனுக்கும் என் என்னென்ன பயன் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம் இப்ப மிளகு அப்டின் சொல்லி நம்ம எடுத் த்துட்டோ அப்டின்னா இப்ப கொழந்தைகள் முதல்டல் பெரியவங்க வரை க்கி நமக்கு வந்து தொண்டை கரகரப்பு இருக்கு அல்லது சளி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்டின் சொன்னோம்னா நிச்சயமா பால்ல வந்து சிறிதளவு மஞ்சளும் மெளகும் வந்து தட்டி போட்டு நம்ம குடிச்சோம் அப்டின்னா ஓர் இரண்டு முறைகள்லயே நமக்கு வந்து அந்த தொண்டை கமரல் அல்லது தொண்டை வலி வந்து நிச்சயமா குணமாயிரும் அந்த காலத்துல வந்து பாத் பாத்தீங்க அப்டின்னா குழந்தைகளுக்கு சளி புடிச்சா உடனே வந்துட்டு மருத்துவமனைக்கெல்லா எடுத்துட்டு போயிட மாட்டாங்க சின்ன வெங்காயம் வந்து தேங்கா எண் எண்ணெய்ல கொஞ்சம் மஞ்சள் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு நான்கு அல்லது ஐந்து போட்டு பூண்டு வந்து இரண்டு அல்லது மூன்று பற்கள் வந்து தட்டி போட்டு வெது வெதுப்பா காய வெச்சு அத வந்து நெஞ்சு பகுதிகளிலயும் குழந்தையினுடைய கையின் ந அக்கள் பகுதிகள்ளயும் மூக்குளையும் நம்ம வந்து தடவும் போது சளி போன்ற தொந்த ரவுகள் வந்து பழுத்து வெளியேறும் அப்டிங்கறத வந்து நம்ம கண் கூட பாத்திருக்கோ உங்களுக்கு தெரிந்த முறைகளை பேசுங்க தோழி
ஆ சிஸ்டர் அதே மாரி வந்துட்டு இந்த வெற்றல இருக்கில்லைங் சிஸ்டர் நமக்கு சப்போஸ் நமக்கு இந்த நெஞ்சி சளி புடிச்சதுல்லா சொல்றாங்க நெஞ்சளி இந்த தல பாரல்லா இருக்குன்னு சொல்றாங்களே சிஸ்டர் அந்த மாரி வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது இப்ப நமக்கு பெரியவங்கனா வந்துட்டு ஏதாவது இப்ப வந்து நமக்கு தலவலி அப்டின்னா வந்து சுக்குமல்லி காஃபி இந்த மாரி வர காஃபி இஞ்சி தட்டி போட்டு காஃபிலா வச்சு குடிச்ச என்னா கொஞ்ச நமக்கு தலவலி பார கொறையு அதே மாரி வந்துட்டு ஏதாச்சு அதே மாரி இந்த துளசி எல இது பண்ணி போட்டோம்னா கொஞ்ச நல்லா இருக்கு நமக்கு இந்த தொண்ட கரகரப்பு அதெல்லா சரியாகும்ன்னு சொல்லுவாங்க இதே குழந்தளுக்கு வந்து நம் மந்த மாரி கூடு க்க முடியாது டைரக்டா நம்ம குடுத்தோம்னா அவங்களுக்கு ஏதாச்சு நம்மளோட வயசுது அது ஒத்து வரு குழந்தைங்களோட வயசுக்கு இந்த ஒரு வயசுக்கு
தோழி ஒலி குறைவா கேக்குது
ஆ கேக்குதுங்களா இப்போ உங்களுக்கு ஆ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நமக்கது குடுக்க முடியாதுங்க ஆனா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும்னா வெத்தல இருக்குல்லங்க வெத்தலய வந்துட்டு நம்ம நம்ம சுத்தமான தேங்க எண்ணெய இருக்குக்கலங்க தேங்கா எண்ணெய் வந்து அது நம்ம தேங்கா எண்ணய வந்து வெத்திலமே வந்து நம்ம தடவிக்கணு தடவிட்டு லைட் அந்த அடுப்ப பத்த வச்சு தோசக்கல்ல அல்லது இந்த அப்டியே டேரெக்ட்டா அந்த அடுப்பு பத்து வச்சு அப்டியே இந்த இதுல அந்த தீயல்ல அப்டியே வாட்டணு நீங்க வெத்தல வந்து ரொம்பவு கருக விட குடுத்து அப்டியே கொஞ்சம்து வாட்ன மாரி இருக்குல்ல சிஸ்டர் அந்த மாரி நீங்க வந்து வாட்டனீங்கன்னா அந்த வா ட்னது வந்து இந்த குழந்தையோட நெஞ்சு மேலயோ இந்த தல இருக்குல்லங்க நெத்தி எப்பனு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துலயே ஒரு பத்து பத்து நிமிஷம் வச்சு வச்சு நீங்க அந்த இ அந்த அந்த அந்த வெப்பம் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குற அளவுக்கு சூடு பொறுக்குற அளவுக்கு வச்சு வச்சு எடுத்தீங்கன்ன அது நெஞ்சு சளின்னா ஒரு நா ஒரே நாள்ல வந்து கரைஞ்சிட்டு வந்துரு அ அப்டின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாரி பெரியவங்களுக்கு வந்து எதாவது இந்த மாரி வந்துட்டு சளி வந்துட்டு நம்ம மரு நம்ம வந்து இப்ப ஆங்கில மருத்துவம் பாத்து நமக்கு சரியாகல குணமாகல அப்டின்னா வந் து வெத்தில இருக்குல்லைங்க வெத்திலையோட காம்பு இருக்குல்ல அந்த காம்ப வந்து அந்த வெத் இருந்து வெத்தில காம்ப அதல ரெண்டா பிச்சி சுடுதண்ணி இருக்குல்ல சிஸ் டர் சுடு தண்ணில நல்லா அந்த வெத்தலைய நல்லா அந்த காம்ப நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணிய வந்து வடிகட்டிட்டு நாட்டு சக்கர அல்லது பண வேல்லோ இருக்குல்லங்க அது போட்டுட்டு சுக்கு அந்த வெல்ல அந்த நீங்க வெத்தல வந்து கொதிக்கும் போது இந்த சுக்கு இருக்குங்க அந்த சுக்கையு வந்து நல்லா தட்டி போட்டு நீங்க நல்லா ஒரு கொதி விட்ட அந்த தண்ணி நீங்க குடிச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து சளி எல்லா சரியாகு அப்டிங்கிற மாரி சொல்லறாங்க
ஓ சரிங்க தோழி நல்ல வைத்திய முறைகள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்டின்னா இஞ்சி வந்து இருக்கிறது வந்து நம்ம தட்டி போட்டு இஞ்சி டீ குடிச்சோ அப்டின்னாலு நமக்கு வந்து நெஞ்செரிச்சல் அல்லது வயி று உபசம் அஜீரணம் அப்படி இல்ல அப்டின்னா இந்த மழை காலத்துல ஏற்படக்கூடிய இருமல் இருக்கூ இல்ல தோழி சிலபே த்துக்கு வந்து எவ்ளோ இருமல் மருந்து குடிச்சாலு அது வந்து சரியாகாது ஆ அப்ப வந்துட்டு நம்ம இந்த இஞ்சி வந்து டீயா வச்சு நம்ம குடிக்கும்போது வறட்டிருமலு நிக் கும் ஒருவேளை நுரையீரல்ல வந்து சளி தங்கியிருந்தால் அது வந்து முற்றிலுமா க அது வந்து வெளியேத்திரு தோழி அதே மாரி பாத்தீங்கன்னா ஓமம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோல்ல சீரக மாதிரியே இருக்குல்ல அந்த அந்த ஆ ஓமம் வந்து பாத்திங்க அப்டின்னா இப்ப நம்ம மழைக்காலங்கல்ல ஏற்படக்கூடிய மூக்கடைப்பெல்லா நம்ம இன்ஹேலர் வெச்சுதா நம்ம வந்து பயன்படுத்துவோ நானு அப்படிதா இருந்தே இப்ப எனக்கு தெரிந்த ஒரு ஒ பாட்டிட்ட வந்து சும்மா பேசும்போது சொல்றப்ப இந்த மாதிரி தொடர்ந்து இன்ஹேலர் எல்லா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுப்பா ஓம வந்து வாங்கி வெச் சுக்கோ அந்த ஓமத்த வந்து ஒரு சுத்தமான வெள்ளை துணி அதாது எந்த நிற துணியா இருந்தாலு பரவால்ல வெள்ள துணியா இருந்தா கொஞ்ச மேலானது அந்த வெள்ளை துணில வந்து ஒரு ஸ் பூன் அந்த ஓமம் போட்டு நல்லா மூட்ட மாதிரி கட்டிட்டு அது வந்து நம்ம வாசம் செய்யும் போது அ உண்மையாவே அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாதா இருந்துது அதாது சளி பய ரொம் ப அடச்சு மூச்சு விட்றதுக்கே சிரமம் ஏன்னா எங்களுது வந்து மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம தொடர்ந்து அந்த விக்ஸோ அல்லது ஆங்கில மருந்தோ பயன்படுத்துரதுல பெருசா உடன்பாடில்ல இந்த ஓமம் வந்து சிறிது நேரம் நம்ம சுவாசிக்கும்போது அந்த விக்ஸ் வந் து என்ன வேல செய்றதோ அந்த வேலய வந்து இது இயற்கையாவே செஞ்சு உள்ளுக்குள் தங்கியிருந்த அத்தன சளியையு அடுத்த ஐந்து நிமிடத்துல வந்து வந்தியா வெளியேற்றிடுச்சி முற்றிலுமா ஐந்து நாள் மாத்திர சாப்ட்டு அவஸ்தப்படவேண்டியது அஞ்சு நிமிஷத்துல வந்து அ நடைமுறைல குணமாச்சு இன்னிக்குமே வந்து பாத்திங்கன்னா எங்க ஊர் ப பகுதிகல்ல வந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைதா இந்த மூணு நாள் நாளா இருந்துட்ருக்
கண்டிப்பா சிஸ்டர் இங்கியுமேத இப்ப நா இருக்கிற ஊர்லயுமே தாங்க சிஸ்டர் மழை தொடர்ந்து வந்துட்டேதா இருக்கு இங்க இருக்கிற மழை க்கு நாம வந்துட்டு புதுசா வந்து வெப்பநிலை மாறுதனால வந்துட்டு இப்ப அதிகமா பாத்திங்னா நம்ம வந்து சப்போஸ் நமக்கு சளி புடிச்சாலு புடிக்கலைனாலு முருங்கக்கீர சூப் இருக்கு இல்லைங் சிஸ்டர் முருங்கக்கீரைய வந்து நீங் சூப்பா வச்சு நீங்க குடிக்கணு அத வந்து குடிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து உடல் நல உடம்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து இரும்பு சத்த வந்து அதிகப்படுத்து ஏன்னா இந்த மழ காலத்துல வந்து நம்ம அதிகமா நமக்கு வந்து டயர்ட் ஆயிருமா எந்த வேலையுமே நமக்கு செய்ய செய்ய வந்து தோணாதுங்க இப்பயே பாருங்க நம்ம வெயில் காலமா இருக்கும் போது வெயில் அதிகமா வருங்ள இந்த வெயில் அதிகமா இருக்கு வெயில்ல வேல செய்ய முடியாதுன் நெறைய பேர் வந்து ஆ வெயில் வரத்துக்கு முன்னாடி வந்து நம்பளா வேலய முடிச்சிருவோ மதிய என்ன காலை காலை நேரத்துலயே வேலய முடிச்சிருவமா இதே மழகால வந்துச்சின்னா பாருங்க வீட்ட வுட்டு நம்ம எங்கயுமே போ முடியாது அதுக்காக வீட்லதா நா வேலய வந்து நம்ம பொறுமையா நம்ப செஞ்சுக்கலா செஞ்சிக்கலானு சொல்லி நமக்கு அப்படியே நமக்கு வந்து படுக்கதா தோணுமே தவிர நம்பளால வந்து சுறுசுறுப்பாவோ அந்த வேலைய வந்து உடனே முடிக்கணுங்கற எண்ணம் வந்து நமக்கு வரவே வராது அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த அடிக்கடி நீங்க பால் டீ பால் காஃபி அந்த மாரி நம்ம குடிக்கிறதுக்கு பதிலா அது நம்ம குடிச்சாலுமே நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பால் டீ பால் காஃபி நம்ம அதிகம் குடிச்சாலுமே பால் நம்ம அதிக சேத்துக்கிட்டாலே நம்ம ஒடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல்தா கொழுப்பு வந்து அதிகமாகு அப்படி நீங்க சேக்காம அதுக்கு அப்படி சேக்காம இந்த இரும் இது முருங்ககீர இருக்குலைங்க அத வந்துட்டு டெய்லி வந்துட்டு வாரத்துல அல்லது ரெண்டு அல்லது மூணு நாள் வந்து நீங்க வந்து லி நீ தா சூப்பா எடுத்துக்குலா இல்ல வந்து சட்னி அல்லது இந்த மாரி நீங்க ஏதாவது பொரியல் மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னு உங்குளுக்கு வந்து நல்லா ஒரு ஆக்டிவாவவு இருப்பீங்க அந்த நாள வந்து சுறுசுறுப்பாவு தொடங்கலா ரத்தத்த வந்து நல்லா சுத்தம் படுத்தும்ங்கற மாரியு சொல்லியிருக்காங்க வந்துட்டு கொஞ்சோ வந்து கிளீன் பண்ணு கெட்ட ரத்தோலா இதா ஆகோ அதே மாதிரி வந்து வெந்தயத்த கூட நம்ப இப்ப வந்து ஒடம்பு வந்து ஒரு சில பேத்துக்கு ரொம்ப ஹீட்டா இருக்குல வெப்பமா இருக்குலைங்க எப்ப பாத்தாலு உங்குளுக்கு வந்து ஒடம்பு வந்து சூடாவே இருக்கோ அதுக்கு வந்து எண்ணெ தேச்சு குளிக்க சொல்லுவாங்க எண்ணெ தேச்சு குளிச்சாலுமே அவுங்குளுக்கு வெப்பம் வந்து தனியவே தனியாது அப்டி இருக்கறவங்க வந்து அப்டி இருக்கவங்க வந்து டெய் டெய்லி வந்து நைட்டு வந்துட்டு வெந்தயத்த வந்து ஒரு டம்பளர்ல வந்து ஒரு அர டம்ளர் தண்ணி ஊ இப்பயே அந்த வெந்தயத்த நல்லா ஒரு கை நறையா ஒரு நாலு வெந்தயத்த வந்து ஊற போட்டுருனுங்களா ஊற போட்டுட்டு அந்த தண்ணிய வந்து நீங்க காலைல குடிச்சுட்டு காலையில குடிச்சீங்கன்னா நல்லா இருக் கோனு சொல்றாங்க அப்டி இல்ல உங்களால நைட் ஊற வெய்க்க முடில அப்டீன்னா நாலு வெந்தயத்த வந்து வாளில மாத்தர மாரி நீங்க போட்டு ஒடனே நீங்க தண்ணி குடிச்சு இந்த வெந்தயத்த முழுங்குனாலுமே அந்த வெந்தய தண்ணி குடிக்கிறனாலுமே வந்து நமக்கு சக்கர நோய் எல்லா இருக்குல சிஸ்டர் நமக்கு சக்கர நோய் எல்லா வந்து நமக்கு கட்டுப்படுத்தோ அப்டீன்னு சொல்றாங்க அதே மாரி வெண்டக்கா இருக்கு இல்லைங்க சிஸ்டர் வெண்ட ஆ வெண்டைக்காய வந்து நம்ப வந்து துண்டு துண்டா நம்ம கட் பண்ணிக்கணோ நீங்க துண்டு துண்டா கட் பண்ணி அந்த தண்ணி இருக்குலைங்க சிஸ்டர் நீங்க நைட் டே வந்து வெண்டக்காய ஊற போட்டுருங்க அந்த தண்ணீல அந்த தண்ணீல ஊற போட்டு காலைல எழுந்து வெறு வயித்துல பல்லு வெளக்கிட்டு அந்த தண்ணீய நீங்க வந்து அந்த வெண்டைக்காய் எடுத்து அந்த தண்ணிய நீங்க வடிகட்டி குடிச்சீங்கன்னா அதுவுமே வந்து சக்கரய வந்து கட்டுப்படுத்து ஏ அந்த வெண்டைக்காய வந்து நீங்க எடுத்து வடிகட்டி எடுத்து வெண்டக்காய வந்து நீங்க வந்து தூக்கி போட வேணா அத நீங்க வந்து டெய்லியு யூஸ் பண்ற கொழம்புக்கோ பொரியலுக்கோ அத நீங்க வந்து பயன்படுத்திக்கலானு சொல்றாங்க உங்கள
உம் உம் உம் அதே மாரி தோழி நம்மோ பாத்தோ அப்டீன்னா நம்ளோடைய பொடலங்காயி இருக்குல நம்ம காய் பண்றதுல அந்த புடலங்காயில வந்து ஒரு இரண்டு பெரிய துண்டுகள் அதாவது வட் ட வடிவத்துல வந்து இன்னைக்கி நறைய பேரு வந்து பாத்தீங்கன்னா அலைபேசிய ரொம்ப நேரோ பயன்படுத்துறனாலயோ அல்லது ஐ டி ஃபீல்டுல வேல செய்றதுனாலயோ அவர்களுக்கு வந்து தூக்க கொறைபாடுங்கறது வந்து ஒரு நறைய பேத்துக்கு அதனால பாதிக்க படுறாங்க செல பேர் எல்லா வந்து செலப் பேரெல்லா வந்து பாத்தோ அப்டீன்னா தூக்கோ மாத்திரை எல்லா கூட பயன்படுத்துவாங்க அது வந்து மொத் மொத்தமா நரம்பு மண்டலத்த வந்து கா காலப்போக்குல நிச்சயமா அது பாதிப்படைய செஞ்சிரோ அதுக்கு மாறா இரவு நேரங்கள்ல வந்து ரெண்டே ரெண்டு புடலங்காய் அந்த வட்ட வடிவுல ஒரு ரிங்குன்னு சொல்லுவாங்க இரண்டு வட்ட வடிவ முத்தலானத வந்து நம்ம இது பண்ணி அதுல இருக்க கூடிய அந்த விதையோடு சேர்த்து மிக்சில போட்டு லேசா நம்ம அளவான தண்ணீய மட்டு ஊத்தி நல்லா இது பண்ணி அது ஒரு ஜூஸ் மாரி பருகிட்டோ அப்டீன்னா அடுத்த பத்தாவது நிமிஷோ அங்க வந்து என்ன நடந்தாலு நமக்கு ஒரு அசைவு கூட இருக்காது இது வந்து நடைமுறை வைத்தியமா ஆ பச்சையா வந்து அது அப்டியே நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லா முடிஞ்சதுக்கு அப்புறோ அந்த அதுல இருந்து அ கொர கொரப்பா அரச்சி வெக்கலா இல்லன்னா நைஸா அரச்சிட்டு வடிகட்டிக்குலா தோழி வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் மட்டு இருக்கோல
சக்கரை வந்து கே சக்கர வெல்லம் அந்த மாதிரி நம்ம அத ஏதாவது ஆட் பண்ணி குடிக்கலாங்களால்ல அப்படிய அ தண்ணியை
எதுவும் வேண்டியதில்லத் தோழி அது ஒண்ணும் நமக்கு பெருசா கசப்பு தன்மை எல்லாம் இருக்காது வாடி நமக்கு பிடிக் கல அப்டின்னா ஒன்னு ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் அப்புடி இல்ல அப்புடின்னா நம்ம அப்டியே போட்டுக்கலாம் தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கலாம் இல்ல அப்டின்னா அந்த காய்கறிய நம்ம அப்டியே அடிச்சு குடிக்கும் போது அடுத்த பத்தாவது நிமிடம் வந்து பாத்தோம் அப்படின்னா
சிஸ்டர் நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது நம்ம வேற ஒரு தலைப்புல தொடர்ந்து பேசுவோங்களா நன்றி வணக்கம் சிஸ்டர்